ஆஹ் சொல்லுங்க்கா
இது என்ன வந்து வேல தேடிட்டு இருக்கியாம்ல
ஆமாங்க்கா
இன்னுமா வேல கெடக்கல
இல்ல இப்பதானே காலேஜ் முடிச்சேன் பிளேஸ் ஒன் ட்ரைனிங்க பிளேஸ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இப்ப பிளேஸ் பிளேஸ்மெந்துலா கம்பெனி வந்துட்டுதான் இருக்கு ஹாப் அப்படியே சரி எதுக்கு ஆன் கேம்பஸ்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கிட்டு ஆஸ்க் கேம்பஸ் ட்ரை பண்ணுவோம் நானும் ஒரு நாலு அஞ்சு கம்பெனி ஏறி இறங்கிற்று இருக்கேன் இப்ப ஒரு வேலை ரெடியா இருக் இருக்கு ஆனா என்ன சம்பளம் கம்மியா சொல்றாங்க
நான் என்ன சொல்றேன்னா கிடைக்கிற வேலைக்கு ஃபர்ஸ்ட் போய் உக்காந்துரு ஏனா நீ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டைம்மு வேஸ்ட் ஆகும்போது ஒரு நேர்காணல் நீ போகும்போது அவங்க வந்து உன்னைய வந்து கேள்வி கேட்பாங்க
ஆஹ்ஆஹ்
ஏன் இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண எதுக்காக இப்படி வீட்டுல இருந்தன்ற மாதிரி கேப்பாங்க
ஆஹ்
இப்ப நானே பாப்பா பார் வந்து ஒரு மூணு வருஷம் வீட்டுல இருந்தே பாரு அப்புறம் ரொம்ப ரொம்ப அடு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு ஏன்னா மூணு வருஷம் நடுல வீட்டுல இருந்திருக்கு காங்க அவங்க அவங்க வந்துகு அவங்க உடம்பு ஒத்துழைக்குமா அவங்க ஸ் துழல் எப்படி இருக்குகோம் இப்பதான் கொழந்த பொறந்துருக்கு இப்ப அடுத்து வந்து கொழந்தைய பாக்கனும்ன்னு நெனப்பாங்க இல்ல அவங்க உடம்பு ஸ் சரியில்லாம ஆயிடுமா இல்ல வீட்டுல வேணாம்ன்னு சொல்லிடுவாங்களா
இப்ப என்னன்னா எனக்கு பைத்தான் தெரியும் ஆனா நான் நை ட்டி கம்பெனிக்கும் போலாம் ஆனா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியேரி இல்ல மேனுபேக்சரிங் ஃபீல்டுல தான் போனும் ஏன்னா அதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இப்ப அதுவும் இல்லாம ஒ சரி அது வேலை இல்லையே கிடைக்கிற வேலைக்கு போவோன்ட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போனன்னா எனக்கு புடிச்ச பீல்ட் அது உட்டு குடுத்து வேர வேலைக்கு போனனா எனக்கு புடிச்ச பீல்டும் இல்லாம எனக்கு புடிச்ச வேலையும் இல்லாமா அப்புறம் ஒண்ணுமே இல்லல இப்ப என்ன அவசரம் நான் சம்பாரிக்கணும்னு இப்ப ஒரு ஆறு மாசம் இன்னொரு ஆறு மாசம் பொறுக்க முடியாதா நா அதுக்குள்லே ஒரு நல்ல வேலைய தேடி கொஞ்சோ இத கொஞ்சோ செட்டில் ஆயிருவன்ல
ஆமா அது புரியுது இருந்தாலும் நீ அப் பெத்தவங்க கஷ் டத்தையும் நீ புரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்ல வரேனா நீ அதுல இப்ப மேனுஃபக்சரிங் ல்டு நீ சொல்ற ஓக்கே அதுலேயே கொரஞ்சு சம்பளமா இருந்தாலும் ஒரு வேல கிடைச்சா போயிடுங்கறேன்
தேடிகிட்டு இருக்கேன் கிடைக்குது தான் நம்புறே அதுவும் இல்லாம மேனுஃபேக்சரிங் ஃபைல் எனக்கு ஆட்டோமேஷின்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம் சோ ஆட்டோமஷன் கம்பெனிஸ் இருக்க கம்மி தான் சோ ஏ ஃபிரெண்ட் தோஷ் ஆட்டோ கம்பெனில வேல செஞ்சுட்டு இருக்கான் ஆமா நான் கேட்டுருக் அவன் சொல்றேன்னு சொல்லியிருக்கான் மோஸ்ட்லி அதுல கிடைக்க சான்ஸ் இருக்கு
ஏன்னா இப்ப சம்பளத்த பாத்துட்டுட்டு நம்ம நாட்கள விட முடியாது செரியா இப்ப இவங்களுக்கு மருந்து மாத் த்திர வாங்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே நீதான் வந்து அவங்களுக்கு பண்ணணும் அவங்க உன்ன நம்பி தான் இருக் இருக்காங்க இப்ப அப்பாவும் ரிட்டை்ட ஆயிட்டாரு கரெக்டா இப்ப அக்காவுக்கும் கல்யாணம் ஆயி சரி அதுலயும் கொஞ்சோ கடன் இருக்கு லோன் போய்கிட்டு இருக் அதனால இப்ப அவர் வாங்கறத உனக் உனக்கும் பீஸ் கட்டிக்டா இது பண்ணிட்டாரு இப்ப அப்பாக்கு ஒரு வயசாயிடுச்சி சொல்லும் போது நீதான் பாத்துக்கணும்
இல்லக்கா இப்போ நான் வந்து புடிக்காத ப்பீல்டுக்கு போனேன நான் இப்ப கடைசி வரைக்கும் நான் இருபதாயிரம் இப்ப வாங்குறேன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாப்பதாயிரம் தான் நான் வாழ்க்கப்புல்லா வாங்க முடியும் இதே எனக்கு புடிச்ச பீல்டு போனனா அடுத்து இப்ப இருக்க டேக்நலேஜ் நான் கத்துக்கிட்டு ட்டனா நான் அவ நல்லா வது போனாம் இப்ப நான் ஜப்பான் எக்ஸாம் தான் எழுத போறேன் அது வெறும் தீரி கிளோர் பண்டேன்னா நான் ஜப்பான் போயிடுவேன்
சரி சரி இல்லமா நான் அத எனக்கு புரியுது இருந்தாலும் இப்ப இதுக்குப்புற அப்புறமாதுஉங்க கைசெலவுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி நீ வந்து அவங்கள எதிர்பார்க்காமல இரு
நான் அந்த மாதிரி ஸ்ரீலான்சிங்கு இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மாசம் ஒரு பதினஞ்சு ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அதுலயே கிடைக்கும் இந்த கம்பெனிஸ்க எல்லாம் ஃப்ரீயா டிசைன் பண்ணி கொடுக்குறது மிஷின் காம்பவுண்டன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கற எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்பறம் பத்தாதக்கு ரெண்டு வெல்டிங் பட்ற வேற இருக்குல்ல அங்க போயிட்டு கேட் செய்யறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லா செய்வேன்
உம் உம்
அக்கா சாமியமாக்க அப்பா குடுத்துட்டு தான் இருக்கேன்
இல்லமா கொடுக்குற அவங்களுக் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப ஒனக்கு அக்காவுக்குமே ஒரு பத்து வருஷம் கேப் புரியுதா அவர் என்னன்னா அவள வந்து நல்லபடியா கட்டி குடுத் த்துட்டேன் பத்தி எனக்கு கவலை இல்ல தம்பிய பத்தி ரொம்ப கவலயா இருக்கு கு நீ சொன்னா கேப்ப கேப்பாப்ல அவனோட எதிர்காலத்துக்கு சொல்லுன்னு சொல்லி அப்பா இப்பதான் வருத்தமா போன் பேச வச்சப்புல்லா இப்ப நீ வந்து குழந்தை நீ வந்து எனக்கு புரியுது இப்ப எப்பிடின்னா பத்தாயிரம் சம்பளத்துல ஆரம்பி டா இப்போ ஓரு வருஷம் ஆவு அது பத் த்து பன்னெண்டாயி அப்றோ பதினஞ்சாயிரு புரியுது எனக்கு நா அது சொல்லல அதுக்காக உன் டை மயு நீ வீணாக் கிடாதுன்னு சொல்றே நானு அது மாரி இப்ப மத்த பிள்ளைங்களோட பாக்கும்போது நீ வந் து பொறுப்புணர்வோட ஆ நல்ல பிள்ளையா இருக்க ஏன்னா உனக்கு ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு நீ வச்சிருக்க மாட்ட வீட்லதா இருப்ப வீட்ல வெளில போனாலு நீ ஒரு வேலைக்கு போற எல்லாமே ஓகேதா அதே மாதிரி இதயே வந்து தொடரணு நாளைக்கு உன் கல்யாணோ ஆகுற வரைக்குமே அது தொடரணு ஏன்னா நடுல வந்து எதாவது ஒரு பிஃரெண்ட் வந்து ஒரு ஒரு ஃபிர ஒரு நல்ல ஒரு கெட்ட ஃபிரெண்ட் கெட ச்சா கூட உன்னோட லைஃப் இதுவாயிடும் இப்ப அவுரு க்கு வந்து அது புரியாது ஏன்னா அவங்க வயசாயிடுச்சு அவங்க வந்து உன்ன பத்தி ரொம் ப யோசிச்சுட்டு இருக்காங்க மாத்திர சாப்பர்றாங்க
அதுவு இல்லாம அவங்க திருச்சியில இருக்காங்க நா சென்னையில இருக்கே நா என்ன பண்றே ஏது பண்றேன்னு அவுங்களுக்கு தெரியாது அப் டிங்கிறப்ப நா வெட்டியா இங்க ஊர் சுத்திட் டு இருக்கேன்னு அவங்க நெனைச்சுட்ருக்காங்க நான் அவுங்கள்ட்ட போய் என்னன்னு பேச முடியு சொல்லுங்க
இல்லமா புரியுது இருந்தாலு பெத்தவுங்க பெத் தவங்கதான்னு நம்ம நெனைக்கணு புரியுதா
உம்
அவங்க வந்து தன் பிள்ள வந்து கெட்டுப் போகணு அப்டின்லா நெனைக்க
ஆஹ்
வருத்தோ என்னன்னா நீ ஒழுங்கா சாப்ட்டியா உன் எதிர்காலோ எ ப்டி இருக்கு
இல்ல நா இங்க அவுங்களுக்காக அவ்ளவு ஒழைக்கிறே ஆனா அது அவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது நா என்ன கஷ்ட என்ன வேல கெடைச்சு கெடைச்சுமா போகாம இருக்கே ஒரு எனக்கு தகுந்த புடிச்ச மாரி வேல கெடைக்காமதா நா இன்னு போகாம இருக் கே இப்ப கூட ஒன்னு இல்ல இப்ப பதனஞ்சாயிர சம்பளத் துக்கு பி பி ஓ ல என்ன கூப்பட்றாங்க நா நா நெனச்சா போமுடியு ஆனா பி பி ஓ வேல எல்லாம் நெரந்தனமா சொல்லுங்க
இல்லமா இப்ப இந்த ஆட்டோ மொபைல்லாம் அது பேரு என்னது இந்த பிளைன்லாம் படி எடுத்து படிப்பாங்களா ஆட்டோமொபைலா அது பேர் என்னாது ஆரோநாட்டிகள் ஆ ஏரோநாட்டிக்கல் அது வந்து ஒருத்தர் படிச்சு சொன்னாரு இப்பா அத்த பையன் ஒருத்தரு வர்ல அவரு ரு படி இருந்தாரு அவுரு என்ன பண்ட்டாருனா லட்ச கணக்குல கூட வேலை வந்துச்சு அவுருக்கு லட்சத்திலயே தரேன்னு சொல்லி கூட கூப்ட்டாங்க ஆனா அவுரு இந்த கம்பெனிக்கு இந்த வேலைக்கு தான் போணும்னு போய்ட்டாரு ஒரே கம்பெனிய நினைச்சுக்கிட்டு ஆனா இப்ப கடைசி வரைக்கும் பாரு நாற்பது வயசு அடுத் து கல்யாணமும் ஆகல அதே மாரி அவுருக்கு வேலையும் கெடைக்கல புரியிதா இப்ப இது உண்மையா நான் நடந்தது அதனாலதான் சொ இப்ப மேனிஃபேச் நீ போ ஆட்டோமேஷன் போ ஆனா அதுக்கான ஒரு வேலைய ஃபஸ் சீக்கிரமா வாங்குன்னு தான் சொல்றேன் நான் ஒன்ன வந்து பி பி ஓ க்கோ அந்த மாரி போ சொல்லல அதே மாரி ரொம்ப கம்மி சம்பளத்துக்கும் நான் போ சொல்ல ஏன்னா அந்த கம்மி சம்பளத்துக்கு நீ போய்ட்டாலோ
உம்
வந்து நாளைக்கு நீ வந்து மாறுற மாதிரி நீ போனனா கூட நான் உனக்கு சம்பளம் கம்மியில இருந்து ஸ்டாட் ஆவும்
ஆமா
அதனால நான் அதையும் நான் வந்து உன்ன இதுக்கு தான் போனுனா ஆகும் ஏன்னா உனக் உன்ன விட எனக்கு எதுவும் தெரிஞ்சுற போறதில்ல இப்ப ஒரு என்ன பன்றா ஆனா அந்த சூவு கம்பெனி இருக்குல லெதர் கம்பெனி அதுவா ஆஹ் இப்ப அது வந்து இப்ப தேங்கா நாருல ரயில்வேலருந்து அந்த அந்த காசு எடுத்து மாமா குடுத்துருக்குறாரு
செரி
உம் அதான் இப்ப அத்த பொழம்பிட்டு
ஆஹா
பத்ரத்த வேற வச்சு குடுத்துருக்குறாங்க ரிட்டய்டு பணமும் போயிடுச்சு அவுங்க வீட்ல நாலு பேர்ல மீதி மூணு பேருமே சண்டைக்கு வராங்க
ஆ
அவனுக்கு மட்டும் குடுத்து குடுக்கிறிங்கனு மீதி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மீதி எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு செட்டில் ஆயி போய்ட்டாங்க
ஆமா
வந்து சேரி இந்த புள்ளயாது நல்ல அப்டியே இருக்கட்டும்ன்ற்ற மாரி பாக் கூப்றாங்க இப்ப நாப்பது வயசு ஆயிடுச்சு இ இதுக்கப்பறோம் என்ன பண்ண போற அது இந்த ஒரே ஒரு வார்த் அது தான் தம்பி அப்பாக இததான் அப்பா வந்து வருத்தப்படுறாரு ஆனா நீ அப்பா மேல போச்சுக்கா அத ஒன வந்து கெட்ட புள்ளயா பிள்ளல எ நல்ல பிள்ள தான் அதே மாரி கடைசி வரைக்கும் எனக்கு அதே மாரி இருக்கணும்ன்றதான் விருப்பம்
ஒன்னும் இல்லக்கா இப்ப கூட நான்க நச்ச பில்லுல வேல இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மாசம் டைம் குடுங்க நான் இத விட நல்ல வேல கெடைக்குதான் தேடி பாக்குறேன் கெடக்கலனா நான் இந்த வழில ச ஜாயின் பண்ணிக்கிறேன் வேற எந்த பிரச்சனயும் இல்ல எனக்
இல்ல மேனுபேக் சரிங்ல அப்டி ஜாயின் பண்ணிக்கோ நான் வந்து பிபிஓட போ அப்டின்னு நான் சொல்லல ஏன்னா அப்புற இவ்வளவு தூரம் நீ படிச்ச படி உன்னோட உழைச்ச உழைப்பு எல்லாமே வீணா போயிரும் அவரு என்னன்னா இந்த அத்த பைய மாரி
அது இப்போ இப்போ என் கைக்கு செலவு கூட காசு அம்மா அப்பா எதிர்பாக்காம என் காசு நானே சம்பாதிச்சுட்டு இருக்கேன் இப்போ கிடைச்சு கிடைச்சு சின்ன சின்ன வேலைக்குல்லாம் போயிட்டு இருக்கே சை சைடு இன்டர்வியூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃபோர்ஸ் பண்ணா ஆமா அது இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு தானே ஸ்டார்ட் ஆகும் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஆறு மாசம் கழிச்சுதான் வாட்டி இன்னும் பெருக ஆரம்பிக்கும்
அது ஒண்ணு இப்ப ஒண்ணு முதல்ல இனிஷியலா இது பண்ணும் போது கொடுத்தாங்கல்ல அப்புறம் அக்காவோடதும் இருக்குல்ல ஆஹ் இது எல்லாமே சேந்துதான் இப்ப பிரச்சனையாவே இருக்கு ஆனாலும் அதுக்கு போக அவங்களுக் மருந்துக்கும் வீட்டுக்கு சாமான் வாங்கி போடவும் உங்களுக்கு எதுவுமே அவங்களால சேர்த்து வைக்க முடிய அவங்க வருத்தப்படுறாங்கா நா அதா அப்பாட்ட சொன்ன அவனுக்கு ஒரு நல்ல ஒரு படிப் அதுவே ஒரு சொத்து அவர் என்னன்னா இப்ப இருக்கிற வீட்ட தவிர்த்து அவனுக்கு நான் எந்த சொத்தும் சேர்த்து
உம் நான் படிக்க வச்சதே போதும்
தான் நான் அவர் கிட்ட நான் சொ சொன்ன ஆனால அத பத்தி வந் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா அவருக்கு என்னன்னா நீ நல்லா இருக்கியா நல்லா சாப்பிடுறியா இல்ல கஷ்டத்த மறைக்கிறியா அப்படிங்கறது அவரு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாரு செரி நான் தம்பிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன நீ எதுவ இருந்தாலும் எனக் ஃபோன் போடு எந்த டைமா இருந்தாலும் ஃபோன் போடு பா செரியா ஆ ஏ
பாப்பா என்ன பண்றா
பாப்பா தம்பி ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க உம் செரியா செரி அக்கா அவளுக்கு ஃபோன் போட்டு என்னன்னு கேளு அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி பேசு நல்லா இருக்கேன் இந்த இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லு
நான் டெய்லி கால்ல ஒரு வாட்டி மத் தியானம் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி அம்மாக்கு போன் பண்ற அப்பாகிட்டதா பேசுனா கட்டுப்படிப்பாருன்னு பேசுறது இல்ல
அது இருக்கும் போது நம்ளுக்கு தெரியாது பா இல்லன்னா தான் அந்த வருத்தம் தெரியும் நீ வந்து ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பேசு அப்பா நா நல்லா தான் இருக்க நான் எல்லாமே எனக்கு கனவ நானே பண்ணிக்கிறேன்ப்பா நீங்க வருத்தப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு அவருக்கு ஒரு அப்டேட் குடுத்தன்னா அத பத்தி அவர் யோசிக்க மாட்டாரு ஏன்னா வயசாயிடுச்சு மாத்தர சாப்பிடுற ஆளுங்க ஆனால நீ வந்து அந்த கஷ்டமே அவரு வந்து ரொம்ப இதுவாக்குது
உம்
புரிதா அதனால உனக்கு பிடிச்ச வேலைக்கு நீ போ அது ஒண்ணும் ப்ற அவ்ரும் ஒன்ன அவசர அவசரமா போ சொல்லல இருந்தாலும் அந்த டைம்ல ஏதாவது ஒரு ப்ரெண்ட் வந்தா உனக்கு ஏதாவது கெட்ட புள்ளையா ஆயிடுயா அந்த மாதிரி அவங் யோச்சி சிக்கிறாங்க ஏன்னா இப்போ உன்னோட அந்த ஏஜ் வந்து அந்த ஸ்டேஜ் இது வரைக்கும் நல்ல பிள்ளையா வளர்த்துட்டே அதே மாரி இருக்கணும்ன்றத அவரோட ஒரு விருப்பம் ஆசை அவளதான் அத நம்ம தப்பு சொல்ல கூடாது இல்லையா சரி எந்த உதவி வேனாலும் ஃபோன் பண்ணு செரியா செரி
ஆஹ் நீங்க ஆஹ் சேரிக்கா ஒடம் பாத்துக்கங்க
சேரிம்மா ஓக் க்கே ஓகேம்மா தேங்க்ஸ் ம் பாய்ப்பா ம்
உ